மதிய வணக்கம் நண்பா நல்லாருக்கீங்களா சாப்ட்டீங்களா வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லாருக்காங்க சாப்ட்டாச்சி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க அங்க என்ன மழைங்களா அங்க க்ளைமேட்ல்லா எப்டி இருக்கு
இங்க மழை வர மாதிரி இருக்குதுங்க க்ளைமேட்டு ஏன்னா காலையில இருந்து வெயில போட்டு பொழந்ததுங்க பரவாயில்லைங்க இங்க காலநிலை மாறி இருக்குதுங்க அங்க எப்படிங்க இருக்குது
மாறிச்சிங்க காலையில இருந்து மதியான வரைக்கு காலையிலே இருந்து மதியான வரைக்கு வெயில் அடிச்சதுங்க இப்ப பாத்தீங்கன்னா மழ வர மாரி இருக்குது
சரி சரிங்க பரவால்ல பரவால்ல நல்லது நல்லது உங்களுக்கு நடனம்ல்லா வருங்களா நா வெளிய எங்கையு போலீங்க எனக்கு ஆஸ் வெளிய போற ஜோலிலா இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஜோலி இருக்குங்களா வெளிய போறதுக்கு
நமக்கு வந்து எந்த ஜோலியும் இல்லைங்க நண்பர்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஆ ஈவினிங் இல்லாட்டி நைட்டு கூப்டுவாங்க கூப்ட்டாங்கன்னா அப்பறோ வெளிய போனாலு போவனுங்க இல்லாட் இல்லைங்க அவ்வள தாங்க மத்தபடி ஜோலின்னு சொல்லிக்கிருக்கறதுக்குலா ஒன்னு இல்லைங்க
நல்லது நல்லதுங்க பரவால்லைங்க ஜோலியே இல்லாம இருக்கறது ஒரு ஜோலி தாங்க சரிங்க சரிங்க இப்ப என்னுடைய தம்பி வந்து சொன்னாருங்க இந்த வாரத்துல எங்க அம்மாக்குதா மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க தீரா எல்லா தீரும் பாருங்க அந்த கோயிலுக்கு போலாமான்னு கேட்டாருங்க அவரு என்ன சொல்லுவாருன்னு தெரியலைங்க
ஓகேங்க நம்ம போலாங்க ஒன்னு தப்பு இல்லைங்க எங்க வேணா போலா நீங்க வேணா போயிட்டு வாங்க இருக்குற டைம்ம யூஸ் பண்ணிக்குங்க எல்லா கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கு நல்லா வேண்டிக்குங்க நம்ம நல்லா இருக்கத விட ஊர்ல இருக்க எல்லாரு நல்லா இருக்குன்னு வேண்டிக்கங்க அந்த எண்ணமே உங்கள தூக்கி மேல நிப்பாட்டிறு போட்டி பொறாமை இல்லாம வாழ பாருங்க
கண்டிப்பா இல்லைங்க நா சரின்னு சொல்லிருவங்க தம்பி என்ன சொல்லுவாருன் தெரியலீங்க அவரு ஏ சேரின்னு சொன்னாருனா கூட சரின்னு சொன்னாருனா கூட பேருந்துல ஏறி போய் ஒரு பயணம் பண்ணிட்டு வந்தாங்க
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க நீங்க போறது எல்லா பயனு நல்லதுங்க இப்ப நீங்க என்ன பண்லான் தெரியீங்ளா இப்ப நைட்டு வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு படமா ஏத்தி டவுன்லோட் பண்ணி நீங்க வீட்டுல தனியா பாருங்க நல்லா இருக்கு உங்களுக்கு
ஏ புரியுதுங்க ஆனா அந்த மாரி பாக்குற மாரி படங்கள் வந்துருக்கா என்னன் தெரியலீங்க அதுக்கா ஏதா ஒரு படங்கள் நீங்க சொன்னீங்கன்னா அந்த மாரி கூட ஏத்தி பாக்கலாங்க ஆனா எப்படிங்க நீங்க எதுப்ப படமே எதுவு எதயுமே சொல்லாம ஏத்தி பாருங்கன் மட்டு சொன்னா எந்த படத்தையு ஏத்தி பாக்குறது
இல்லங்க உங்களுக்கு எந்த மாரி படம் புடிக்குமோ அந்த மாரி படத்த ஏத்தி பாக்கலாங்க சில பேத்துக்கு பாத்தீங் ஹாலிவுட் பயோ பிடிக்கு ஹாலிவுட் படத்திலயே ஹாரர் படமு இருக்கு ஹாரர் படோ சில பேத்துக்கு புடிக்கு சில பேருக்கு அட்வெஞ்சர் படம் பிடிக்கு அட்வெஞ்சர் விட டிவிஸ்டவன் த்ரில்லிங் மூவி புடிக்கு சில பேத்துக்கு தமிழ் மூவி புடிக்கு பழைய ஓல்டும் பழைய பழைய காலத்து மூவீல்லா புடிக்கு அது மாரி சொல்றங்க உங்கள கிட்ட கேக்குற
அந்த மா அந்த மாரி தாங்க எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அ ரீசண்டா வந்து படங்கள் எது நல்லா இருக்கு நல்லாலின் தெரியலீங்க அதா நீங்க அந்த மாரி சொன்னீங்கன்னா இந்த படோ பாத்தா நல்லா இருக்கு அந்த படோ நல்லா இருக்குடி இது த்ரில்லரா இருக்கு இல்ல இது வந்து பயங்கரமா இருக்கு அந்த மாரி எதா சொன் னீங்கன்னா அந்த மாரி படங்கள் கூட நாங்க ஏத்தி பாக்குறக்குக சான்ஸ் இருக்கு இல்லைங்களா
நல்லது நல்லதுங்க கருப்பு கருப்பு படம்ல்லா பாத்துட்டீங்ளா
ஆ கருப்பு பாத்துட்டங்க அது கொஞ்சோ பாத்து கொஞ்சோ நல்லா இருந்துச்சுங்க ஆ எ தம்பி சொன்னதுனால ரொம்ப எதிர்பார்த்து பாத்தங்க எதிர்பார்பு கொஞ்சோ கம்மியாயிர்ச்சிங்க
ஏனா சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா கடவுள் பக்தியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு புடிக்குங்க சில பேத்துக்கு புடிக்காது ஆனா என்ன பொருத்த வரைக்கு எனக் க்குனா எனக்கு நல்லா புடிச்சிருந்துச்சுங்க பேமிலியா போனவங்க என்டர்டைன்மென்டா என்ஜாய் பண்ணிட்டு
கண்டிப்பா கண்டிப்பா அது எஞ்சிக் இல்லைங்க எதிர்பார்ப் ப்பே இல்லாம போய்ருந்தா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துருக்குங்க எ தம்பி பாத்துட்டு வண் டு ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து தூண்டி விட்டாருங்க அத தூண்டுதல் காரணமாக தா எனக்கு கொஞ்சோ கம்மியாய்ருச்சு
சேரி விடுங்க ஒன்னு தப்பில்ல விடுங்க பாத்துட்டீங்கள பாக்காம இருந்தாதாதாங்க தப்பு பாத்துட்டீங்க எப்டி இருக்குன்னு விடுங்க ஏன்னா அவ்ளோ கஷ்டப்பட்டு டு அவ்ளோ முதலீடு போட்டு அவ்வளோ இயரா இத்தன வருஷ சமா காலமா எடுக்கறாங்கள அத நம்ம பாகக்கணும்மில்ல நம்மளு அதுல என்ன இருக்குன்னு பாத்தா அதுல நம்மளுக்கு அதுல ஒரு ஏதாச்சி நல்ல செய்தி கிய்தி கெடைக்கலா
கண்டிப்பா கண்டிப்பாங்க பாத்துட்ட பாத்துட்டங்க நல்லாதா இருச்சுங்க
ம் வேற என்ன மாரி மூவி பாக்கலான்ருக்கீங்க
நா ஹாரர் மூவி இல்லன்னா த்ரில்லிங்கு இந்த மாரி ஏதாவது ஒரு அட்வென்சர் இந்த மாரி இருந்தா பரவால்ல இல்லைங்க இல்லைங்க ஹாலிவுட்ல அந்த ஃபால்னு ஒரு படோ பாத்துருப்பீங்கல்ல எரநு ரெண்டாயிரோ அடில மேல ஏறிட்டு கீழ உழுந்துருவாங்க
ஓம்மா அது ரொம்ப கொடிய விஷயங்க சாமி
ஆ அந்த அந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்ட் வர்த சொல்லிருக்காங்க அது எப்ப வருன் தாங்க தெரில
தெரில தெரிலங்க அது அருமையான படோ டவர் வச்சு ஏறி வேற லெவல்ங்க ஆனா
ஆமாங்க அதாங்க இப்ப ரெண்டாவது பாகோ வருதா சொல்லிருக்காங்க இப்ப ஒரு வேள வந்துருச்சா இல்ல வரப்போதான் தெரிலீங்க அததா கேட்
இல்ல எனக் தெரிலீங்க நா வந்து இப்ப நீங்க சொன்னதுக்காகவே நா பாத்தீனா தேடி பாக்கணுங்க தேடி பாத்தனா தெரிஞ்சுடுங்க ஃபாலுக்கு என்னங்க ஸ்பெல்லிங் என்னங்க வரும் எஃப் ஏ எல் எல்லுங்களா ஓகேங்க வீடு ஓகேங்க நீங்க எத
சொல்லுங்க சொல்லுங்க நீங்க என்ன அதால வேற என்ன பண் இல்லைங்க இப்ப வந்து நெறைய பாத்தீங்கன்னா சுனாமி வர்றது இல்ல பூகம்பொ இந்த மாரி நெறைய படங்கள் வந்திருக்குதுங்க அதத்த இருக்குது அந்த மாரி எதோ ஒரு நல்லா படங்கள் இப்புடிதா பூகம்பொ வருது இப்போ உலகத்துல இருக்கவங்க எல்லாமே தப்பிச்சு போறாங்க அந்த மாரி எதாவது பட இருந்தாலும் சொல்லுங்க பாக்கலாங்க
ஓகே ஓகேங்க ஜாம்பீஸ் படமும் எல்ல பாத்து முடிச்சுட்டேங்க நீங்க சொன்னீங்கல்ல ஃபாலின் அது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துறீங்களல்லல செப்டம்பர் டூல தா அது ரிலீஸ் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல
சேரி சேரிங்க
அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆக நீங்க இன்னு ரெண்டு மாசம் இருக்குங்க
சேரிங்க வேற எதாவது இப்ப ரீசெண்டா வந்த படங்கள் படங்கள் எது நல்லா இருக்குன்னு எதாவது யோசிச்சு சொல்டீங்கன்னா அது டவுன்லோட் பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன கெடையாதுங்க
ம் சேரி ஓகேங்க பாக்கலா நம்ம என்னென்ன படம் இருக்குன் பாத்தோம்னா தெரிய போது
அது என்னன்னு சொல்லுங்க பாத்துட்டு சொல்லுங்க நா அதுக்கு தகுந்த மாரி தயாராயிக்குவே நீங்க எந்த மாரி படங்கள்லா உங்களுக்கு பாக்கறக் புடிக்குங்க ஏன்னா நீங்க சொன்ன மாரி எனக்கு தெரிஞ்சு கேர்ளா படங்கள் பாக்றது நல்லாருக்கும்னு நெனைக்கிறேங்க ஏனா அந்த அந்த சைட்லல்லா நல்லா தி ரில்லிங்காவு இருக்குதுங்க பட எப்டின்னா அ எப்டின்னா போரடிக்காமயு இருக்குது நல்லா இருக்குதுங்க
ஆமா ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னு வைக்க கேரளா படத்துலயு நம்மகிட்ட ஒரு பட இருக்குங்க அந்த பட நம்ம பாக்கலாங்க ஏன்னா பாத்தீங்கனு வைங்க இப்ப அது என்னமோ ஒரு படங்க அந்த படத்துக்கு பேரு வேற மறந்து போச்சுங்க
படங்க
போலீசார் போலீசா இருப்பாரு
சேரிங்க
அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்டர்டெய்ன்மெண்டா இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனன்னாவு கூட இருக் இல்லங்க அது நா இன்னுமே பாக்கல அப்படித்தா என் நண்பர் சொல்லிருக்காரு சொல்லி அவரு ஏத்தி வுட்டாரு இந்த படத்த பாருடா நல்லா இருக்குன்னு
எதுங்க திரீடமா
ஆ திரீடம் அதேதாங்க அதேதாங்க
திரீடமா இல்ல தல நடிச்ச கிரீடமா
இல்லைங்க திரீடம் திரீடம் தாங்க அதாங்க ஏத்தி பாக்கனு சொல்லிருக்கங்க இப்ப பாத்தீங்கலா ஒரு ஃபண் ஒண்ணு பாத்தீங்கலா மாமியாரோட இம்ச தாங்க முடி யாம இருவது ரூபா நோட்ல எழுதி வச்சிட்டு போன மருமகள்னு
யாருங்க
மாமியா கொடும தாங்க முடியாம மருமக பாத்தீங்கன்னா இருவது ரூபா நோட்டு் இருக்குல்லங்க பணம் அதுல பாத்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களம்மா
பரவாயில்லைங்க நல்ல விஷயங்க பரவாயில்ல அந்த இருவது ரூபா நோட்டுல நம்ம எழுதி வச்சிருந்தா அவங்க எப்டி எடுப்பாங்க எப் ப பேப்பர்லா தூக்கி வீசிருவாங்க ப்ப பணலா எடுப்பாங்கன் தெரிஞ்சி தான அப்டி எழுதி வச்சிருக்காங்க
ஆமாங்க அது ஒரு நாலேஜ் தாங்க அவுங்குளுக்கு
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க இப்ப எழுதி வச்சிட்டு எங்க போயிருக்காங்களாமா
அத பத்திலா தெரியாதுங்க எங்க வேணா போயிருக்கலா கொடுமைன் சொல்றாங்க
சேரி சேரி எதோ எதோ ஒன்னுங்க அவங்க குடும்ப விஷ்யோ நமக்கு எதுக்குங்க என்னங்குறிங்க
ஆமா ஆமாங்க அவ்ளதாங்க மத்தவங்க விஷ்யோ நம்ளுக்கு எதுக்குன் போயிருனுங்க ஆனா அது வெளிய தெரிறப்ப அத நம்மக்கான ஆக்சன் எடுக்கணும்லங்க
எடுக்கணுங்க நம்ம எடுத்து என்னங்க பண்றது அவங்க எடுக்க வேண்டிய குடும்பத்துல அவங்க எடுத்துருந்தா இந்த மாரி பிரச்சன இருவருவா நோட்ல எழுதி வச்சிருக்க மாட்டாங்கல்லங்க இருவருவா நோட் எழுதி வச்சனால சில பக்கோ செல்லாம கூட போலாங்க அதையு யோசிக்கணு இல்லங்க அவுங்க யோசிக்காம இந்த முடிவு எடுத்தது அவங்க மேலயு ஒரு தப்பு தாங்க
ஆமா ஆமாங்க வீட்ல பல்லிலா இருக்குதுங்றாங்கல்லங்க அது நல்லாதா கெட்டதாங்க
சில பேர் நல்லாதுங்றாங்க கெட்டதுங்றாங்க அது இருந்தா என்னங்க அது ஒரு இது உயிரின தாங்க அது இருந்தாலு இல்லைனாலு அதலா அத பத்தி எனக்கு ஜோதிடம்லா பாக்க தெரியாதுங்க உங்ளுக்கு தெரியுங்ளா எதாது
அது பல்லி இருக்கறது பாத்திங்னா சுபம்னு சொல்லுவாங்க சில பேர் ஒரு இதுல கூட ரீல்ஸ்லா கூட பா ஒரு வீட்ல பாத்தனா பல்லியே இல்லைன் சொல்லி அந்த வீட்ட காலி பண்ணிட்டு போனாங்கலாமா
செரிங்க
அது ன்னு நெறைய நடக்குதுங்க சில பேர் ஜோதிடத்த பத்தி நம்பி அதுதா அப்டின் நெனைக்கிறேங்க அதே அந்த பல்லி கொழம்புல இது விழுந்துச்சுன் வைங்க உயிரே போகுது பாத்திங்ளா அதலா உங்குளுக்கு
ஆமாமாங்க அதலா வந்து நல்லது இல்லைங்க கே கெட்டது ன்ட்டு சொல்ல முடியாதுங்க அது நல்லது இல்லைங்க ஆனா எப்டின்னா அது பாட்டுக்கு அது இருக்கு அவ்ளோ தாங்க அதுல என்னங்க நல்லது நல்லதுன்னா எப்டி நல்லதுங்றாங்க சுபங்றாங்க சில பேர் வந்து அது இருந்தா பண வரவு வருங்றாங்க அப்டி எல்லா கெடையாதுங்க அது சும்மா சொல்லிக்கிறதாங்க அந்த காலத்துல யாரோ சொல்ட்டு போயிருப்பாங்க
ம் சொல்லுங்க இப்ப பாத் இப்ப பாத்திங்கன்னா நிமிஸ்க்கு பாத்திங்கன்னா அவுர்தா தொழில்நுட்பத்துல பாத்திங்கன்னா முன் முன்னுரிமை பெற்றிருந்தாரு விஞ்ஞானிகள்ல இப்ப அதே மிஞ்சி துல அவரே அவரே மிஞ்சிட்டு பாத்திங்கன்னா சீனால பாத்தின்னா ஆரம்பிச்சு டாங்க ஏனா பாத்தீனா மூலைல பாத்தீனா சிப்பு பொறுத்துறது பாத்தீங்னா சீனால ஆரம்பிச்ட்டாங்க அந்த வேலைய ஏனா எல்லாரமஸ்க்கு தா அவர் தா சொல்லிட்டு ஆமாங்க அவரு தா சொல்லிட்ருந்தாரு ஆனா அத தொடங்கிட்டாங்கலாம்மா அங்க
அது செரிங்க என்னதா அவங்க ஒரு டெக்னாலஜி கண்டுபுடிச்சாலுமேங்க பணரீதியா முதன்மையான முதலெடத் ல இருக்கது தாங்க அவர ஓ ஓவர்டேக் பண்ணி வர்றது வந்து ஒரு சாத்தியமில்லா கூறுதாங்க
ஆமா ஆமாங்க
ம் ஏனா இன்னொருத்தரு அந்த மாரி சம்பாரிச்சு வரது கொஞ்சோ நாட்கள் இல்லைங்க வருட கணக்கல கூட ஆகலா ஏனா அவருகிட்ட இருக்க ஒரு சேர வெளியிட்டாலே ஒரு ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு பஸ்ட்டு பிளேஸ்லய இருக்கலாமாமாங்க அப்ப மொத்த சேரையு வெளிய எடுத்துட்டாருன்னா அப்புறோ நெனைச்சு பாருங்க அவரோட சொத்துமதிப்பு இப்ப எவ்ளோ போவுன்னு.
மாங்க அதே பாத்தீங்கனு வெய்ங்க இப்ப ஞாபகசத்திலா வர்னுன்னா லவங்கப்பட்டையை வந்து நம்ம சாப்ட்டம்னா அதுல ஞாபக சக்தி வளருன் சொல்லி சில பேர் சொல்றாங்க. அதலா உண்மையானே தெரிலிங்க.
தெர்லிங்ளே அதை பத்தி எனக் தெரி
இப்ப வரைக்கும் பேசுனதுக்கு நன்றிங்க வணக்கம் மீண்டும் இன்னொரு அழைப்புல சந்திக்கலாங்க.
கண்டிப்பா கண்டிப்பாங்க நன்றி வணக்கங்க.
வண்ண வணக்கோ வணக்கோ.
நன்றிங் நன்றிங்க.